நீங்க
ஹலோ ஆ கேக்குது நல்லாருக்கே ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குகேன் சிஸ்டர் வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க
சூப்பர் சிஸ்டர் ஆ ஆமா சிஸ்டர் இன்னைக்கி சாட்டர்டே சண்டேல்லைங்ளா வீக் ஆஃப்
ஓகே ஓகே நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கப்போ
ஆ நா ஐ டில டேட்டா அனலிஸ்டா இருக்கே சிஸ்டர்
ஓகே ஓகே ஓகே அப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாரி எதாவ் எது வேணாலு
ஆ ஆமாங் சிஸ் சார் இருக்கு சிஸ்டர்ஸ் அந்த மாரி நறைய ஜாப்ஸ் இருக்கு சில கம்பெனிஸ்ல ஆபிஸே வர சொல்றாங்க இப்ப டி சி எஸ்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் வர சொல்லுவாங்க ஆபிஸ்க்கு சோ மொத்தம் மூணு நாள் வந்துட்டு ஒர்க் ப்ரம் ஹோம்ல இருக்க மாறிக்கு சோ நறைய கம்பெனிஸ்ங்களா இப்ப டோட்டலாவே ஃபாரின் கம் நறைய ஸ்ட்ரெஸ் சோ அதுல வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸ்ல நமக்கு வந் து அதாவது யூரோப்பியன் அந்த மாதிரி கம்பெனில்லா இருக்கு பாத்தீங்களா இப்ப ரீசண்டா கூட
ஆமா ஆமா
ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணா அது வந்து ஒரு தைவான் கம்பெனின்னு நினைக்கிறேன் தைவான் கம்பெனி சோ அதுல எனக்கு பேக்கேஜ் வந்து டுவல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொல்லிருந்தா சிஸ்டர் அந்த கம்பெனியில பட் இ ன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு அவுங்க செப்ரேட்டா எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஜூம் யூஸ் பண்ணுறோ பாத்திங்களா கூகுள் மீட்டு ஜூமு யூஸ் பண்றோல்ல கூகுள் மீட் யூஸ் பண்ற ஆ சோ மைக்ரோசாஃப்ட் டீம் இந்த மாதிரி அ மீட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோ பட் ஆனா அவங்க செப்ரேட்டா அவங்க நாட்டுக்கு என்னன்ன அவுங்க கண்ட்ரிக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ சோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாஃப் வர்ஸ்ஸு மீட்டிங் சாஃப்ட்வர்ஸ்ஸு அட்டனன்ஸ் போடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வர்ஸ்ஸு குரூப் க்கு ஒரு அ கன்சல் கன்சல்ட் பண்றதுக்கு குரூப்லயே ஒரு நாலஞ்சு வச்சிருக்காங்க சோ அந்த மாரில்லா இருக்கு சிஸ்டர் சோ நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவு இல்ல ஆனா எனக்கு வந்துட்டு ரொம்ப நா ட்ரை பண்ணியிருக் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லா நா கேட்டிருக்கே இந்த மாதிரி ஐ டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன்னா எனக்கு வெளியே போய் ஒர்க் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல கடையாது நானு சின்ன கொழந்தை இருக்கு சின்ன குழந்தை இல்ல ஃபை இயர்ஸ் ஆயிடுச்சு பட் அவன டேக் கேர் பண்றதுக்கு வீட்ல யாரு இல்ல அ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெளியே போய் பண்றதுக்கு வந்து இம்பாசிபிள் அ மு மு சுத்தமா முடியாது அவனோட ஸ்கூல் முடிஞ்சு வரும் போது கரெக்ட்டா டைம் எதுவு இல்ல மோஸ்ட்லி நா இங்க இங்க இருக்கிறனால எனக்கு இங்க எங்கேயுமே இல்ல ஐ டி ஃபில் ஐ டி கம்பெனி இங்க எங்கேயு இல்ல நா போனுன்னா கோயம்புட்டூர் போனு அ அப்ப பாத்தீங்கன்னா ந கொஞ்ச பேரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எல்லா சொல்லி வச்சிருந்தே இந்த மாரி எதாச்சு ஒர்க்கு இந்த மாரி இருக்கா அப்படின்ற மா ரி கேட்டிருந்தே எல்லா சொல்லுறே சொல்றே அப்படின்ருவாங்க பட் ஆனா சொல் சொல்லல இதுவரைக்கு சொல்லல ஆனா கடைச்சா நா வந்துட்டு வர்த் யூஸ் பண்ணிக்குவே எனக்கு இண்டி நைட் ஷிப்ட் இதெல்லா எந்த ப்ர ச்சனையுமே இல்லாத ஒரு ஆளு அப்படின்ன நம்ம டைம் டைம் இருக்கு பட் அது வந்துட்டு கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்க மாட்டிங்குது
கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா இப்ப வந்து நீங்க சோ நீங்க ஐ டி கோர்சஸ் எதாவது பண்ணிருக்கீங்களா என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க காலேஜ்ல
நா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்
காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி கோர்ஸஸ் எதாவது எக்ஸ்ட்ரா பண் ருந்தீங்களா
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி இருக்கே
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதுல வந்துட்டு வேர்டு எக்ஸலு அதுக்கப் புறோ எக்ஸஸ் ஜாவா உண்டுங்களா உங்களுக்கு
நா பாத்தீங்கன்னா சி பிளஸ் அ ஜி சி பிளஸ் பிளஸ் படிச்சிரு போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ம் ஐயோ என்னென்னமோ படிச்சிருக்க ஆனா பாத்தீங்கன்னா எதுமே ஞாப இல்ல அ பட் பட் ம்
எஸ் விஷுவல் பேசிக் பைத்தானு
ஆ விஷ் ஆ இது பைத்தான் வந்தது இல்ல இல்ல பைத்தான் வர்ல ஆ விஷ்வன் பேசிக்
வந்துடு ஓகே இந்த கோர்ஸ் எப்ப பண்ணீங்க சிஸ்டர் என்ன இயர்ல பண்ணீங்க
நா பாத்தீங்கன்னா டூ தௌசண் எயிட்டீன்ல இருந்து செவன்டீன் டூ டுவெண்ட்டி பேச்சு
கே ஓகே ஓகே சிஸ்டர் ஸோ இதுல வந்துட்டு வா அதுலா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல சிஸ்டர் நீங்க ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் எடுத்து நீங்க படிச்சிங்கனாலே போது இப்ப ஆன்லைன்ல வருது ஆன்லைன்ல அவ்ளோவா ட்ரஸ்டபுளா இருக்கான் தெரில ஏன்னா எ ஃப்ரெண்டு் வந்து பாத்தீங்கன்னா குவி தெரியுங்களா குவி இன்ஸ்டூட்னு பெரிய இன்ஸ் ஐடி ஆ கோச்சிங் கோச்சிங் கொடுக்கற ஒரு இன்ஸ்டூட் ஆ அதுலதா அவ படிச்சா சிஸ் அவனு வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து டெவலப் படிச்சா ஐடில்ல வொர்க் ஃப்ரம் ஹோம்லதா படிச்சா சாரி வீட்ல ஆன்லைன்லதா படிச்சா ஆ அதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் பைத்தான் தா அவனுக்கு ஒரு மெயின் சப்ஜெட்டா எடுத்து கொடுத்தது அதுதா பைத்தான்தா சோ அவ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவ எம் சி ஏ பண்ணியிருந்தா அதுல வந்து அவனுக்கு எஸ்கோஷ் வருவாரு விஷுவல் பேசிக் சோ எல்லாமே வரு அ எனக் எனக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எஸ்கோஷ் வேரு விஷுவல் பேசிக்கு ஸோ அதுக்கப்பறோ அட்வான்ஸ் எக்ஸ்சலு பைதானு ஜாவா சோ இதெல்லா வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாவா அவ்ளவா இல்ல பைத்தான் எனக்கு நல்லாவே தெரியு தெரியு அப்டி இருக்கறப்ப அவ வந்து பீஸ் கட்டி தா படிச்சா பட் ஆனா அவ அவ ஆன்லைன்ல படிச்சதுனால அவனுக்கு வந்து பாத் தீங்கன்னா ஒரு எப்டி சொல்றது அவனுக்கு ஒரு அ எஜுகேஷன் ஓரளவுக்கு அவனுக்கு ஓகே அதெல்லா ப்ராப்ளம் இல்ல பட் ஆனா அவனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடு இம்பார்ட்டன்ட் தரவே இல்ல முக்கியத்துவம்ன்றதே அந்த ஒரு இதெல்லா வந்து குடுக்கல இப்ப நம்ம நேர்ல பாத்து ஒரு இன்ஸ் ஆமா சிஸ்டர் அவ வந்து நேர்ல போ அட்லீஸ்ட் நேர்ல போயிட்டியாவது அட்மிஷன் போட்டு பாத்து பேசிட்டு அதுக்கப்பறோ ஒர்க் ஃப்ரம் அ ஆன்லைன்ல வந்துருக்கலா ஆன்லைன் ஸ்டெடிஸ் கண்டினியூ பண்ணிருக்கலா ஆனா ஃபுல்லா அட்மிஷன்லருந்து எல்லாமே ஆன்லைன்ல போட்டதால அவனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்காம கடைசில அவன அவனுக்கு ஒரு கேம்பஸ்ல கூட அனுப்பல அவன அங்க சோ ரொம்ப கஷ்டப்பட்டா ஒன் அண்ட் ஆஃப் லாக்னாஸ் சும்மா அப்டின் சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதுதா சிஸ்டர் அத அவ க்சுலி பட் ஆனா அவனுக்கான வேல்யூ வந்துட்டு
எனக்கு தெருஞ்சு எப்டி தெரிமா இந்த ஐ டி ஃபீல்டு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இப்ப ஒரு வோக் வேணு ட்ரைப் பண்ணிட்டே இருக்கறவங்களுக்கு வந்து என்னோட அறிவல வந்துட்டு கெடைக்கே கெடக் சிருக்கான் கேட்டீங்கன்னா ஏதோ பேசிக் சேலரியே செவன் தௌசண் எயிட் தௌசண் சொல்லிட்டு போறாங்க அதுனா அது சொல்லி போயே போ ஃப்ரெண்ட்ஸ்ங்கே இருக்காங்க போயிருக் காங்க பட் ஆ அதே டைம் பாத்தீங்கன்னா அ ஃப் அ ஃபேமிலில அ ஒரு நெய்பர் அவுங்க பாத்தீங்கன்னா வேல இருந்தா என்ன இல்லா ட்டி என்னன்ற மைண்ட செட் அவுங்களுக்கு அ வேலைக்கு போணுன்ற அந்த ஒரு இ தெல்லா இல்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இதே காமர்ஸ் தா காமர்ஸ் எடுத்து பாத் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்டி அ எந்த இதுல ஆனா அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சதுனாலயோ என்ன தெரில எனக்கு பட் அவங்க கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டாங்க அ சோ இனி இனி எது கு இனி அத த்தா ஒவ்வொரு சிலருக்கு இருக்கு பாத்திருக்கீங்களா ஒர்க் போனாலு ஓகே தா போகலனாலு ஓகே தா இப்ப ஒருத்தர் ஒர்க் போயி கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்குற ஏதோ ஒரு கடனயெல்ல இது பண்ணோன்ற மைண்டுல இல்ல அவங்களுக்கு அப்படி இருந்தவங்களுக் கு பாத்தீங்கன்னா யு எஸ் ல ஒரு கம்பனில ப்ளேஸ் ஆயிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்
சூப்பர் சிஸ்டர்
எந்த நானு அப்டியே யோச்சே என்னன் தெரில ஆனா யு எஸ் ல அ அவுங்களுக் தெரில ஐ டி தா ஐ டி ஃபீல்ட்ல தா அ பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமு அ ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீ இல்ல இல்ல ஆஃபீஸ் தா அவுங்க பேங்ளூர் எங்கயோ இருக்காங்க பட் ஆனா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா யு எஸ் ல இருக்குது
சோ ப்ளேஸ் அனா யு எஸ் ஏ ப்ளேஸ் பண்ற மாரி இருந்ததுங்களா யு எஸ் ஏ போற மாரி இருந்ததுங்களா
இல்ல இல்ல அங்கெல்லா போகல நெனக்கிறே
சோ அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே சிஸ்டர் அவுங்க
என்னது
அ ஆஃபிஸ்னா ஒரு யு எஸ் ஏ போயிருக்கணு இல்லையா அமெரிக்கா போயிருக்கணு வீட்லே பெங்ளூர்லேருந்து இந்த பாக்குற மாரியேன அது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அது
அ அதாது அவுங்களோட கம்பெனி வந்துட்டு யு எஸ் கம்பனி இவுங்க ஆ ஆஃபீஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபென்ட்ஸ் ஆன் யு எ யு எஸ் கம்பெனி அ அ பாத் தீங்கனா அவுங்களுக்கு எப்டின்னா டைமிங் வந்து அங்கேத்து மாதி தா ஷெடியூல்
நைட் டைம்ல
அ அதே மாதிரி ஹாலிடேஸ் இருக்கு பாத்திருக்கீங்களா இங்க இருக்குற கவர்மெண்ட் ஹாலிடே எதுமே அவுங்களுக்கு இல்ல ரம்ஜான் பக்ரீத்து அ தீபாவளி இந்த மாரி எந்த செலிப்ரேஷனுமே கெடையில கெடையாது அவுங்களுக்கு ஒன்லி ஒன் ஹாலிடேன் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் மட்டு தா அவுங்களு ஹாலிடே அதுக்கப் அப்பறோ பாத்தீங்கன்னா ஏதோ அங்க அந்த யு எஸ் ல பாத்தீங்கன்னா அந்த மே என்ன மே அந்த ஒரு பம்கின் மாதிரி என்னமோ ஒன் செலப்ரேட் பண்ணுவாங்களே என்ன பேரு என்ன ஓ அந்த பம்கின்லா இருக்குமே
தெர்ல சிஸ்டர் எனக்கு
அ போன்லல்லா பாத்துருப்பீங்க பெரிய பம்கின் அந்த ஹாலோவின் ஹாலோவின் டே வா இன்னமோ ஆ ஆ ஆ அந்த அந்த மாதிரி அந்த ஒரு டேக்கு ஹாலிடே மத்தபடி நார்மல் ச டர்டே சண்டே ஆஃப் அ அவங்க வந்து இந்த மத் தா ஒர்க் பண்றாங்க ஆனா பெங்களூர்ல இருக்குற கம் பனி அவங்க இன்கேஸ் ஏதாச்சு சிக்ஸ் சிக் லீவ் ஏதாச்சு எடுத் தாங்கன்னா இப்ப வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணிருப்பாங்க நல்ல சேலரியு இருக்குன்னு நெனைக்கிறே எனக் தெருஞ்சு ஒன் பாய்ண்ட்டு மேல இருக்குன் நா நெனைக்கிறே ஏனா அப்புடி அவுங்குளோட ஆ அ நம்மளு தெரியுல ஒருத்தரோட ஸ்டைல் பாத்தாலே தெரியுல
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல சிஸ்டர் அது வந்து ஐ டி ல வந்து தோ ஒன்னு வந்துட்டு நம்ளுடைய அவுட் சைடு லுக்க பாக்குறாங்க ஆ ஃபஸ்ட்டெனாஃப் ஆ அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கனா ஆ செக் கென் ஒன் நம்மளோட ஸ்கில்ல பாக்குறாங்க ஸ்கில் அப்டி இல்லனா கூட அட்லீஸ்ட் இவன் கத்துப்பாங்கனா அ நம்ம ப்ளேஸ் பண்றோ இவன அ லேன் பண்ணி கத்துப்பானான்றத பாக்குவாங்க சோ பயோ இருக்க கூடாது ஏஸ் நம்ம பேசும்போது எந்தவித பயமு இருக்க கூடாது சோ பட்டத லா அப்டின்ற மாதிரி நா அது மாதிரி ட்ரை பண்ணிருக்கே சிஸ்டர் இப்போ எம் நா சொன்னல ஒரு பையன் அ அவன் கூட இப்ப தானா ஒரு கம்பெனிக்குதா டெவலப்பரா போயிருக்கான் சோ காலேஜ் செமினார் அந்த மாதிரிலா போய்ட்டு அவன் ஏடு டீஷ் பண்றதுதெலா உண்டு அவன் சோ ப்ளேஸ்மண் பண்ணதுதா அதிகமா எனக் தெரிஞ்சு கேட்டிங்கனா நீங்க ஒரு ஐ டி கோர்ஸ் பண்றீங்குனா டேரக்ட்டா போய் ஜாய்ன் பண்ணுங்க சோ காண்டெக்ட்ல இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க அ ஐ டி க்கு இப்ப பெரிய விஷ் யலா இல்ல சிஸ்டர் அதூ இப்ப ஏ இ வந்துர்ச்சா ஓகே சிஸ்டர் நன்றி சிஸ் டர் நம்ம தொடர்ந்து பேஸ்லா சிஸ்டர்
ஓகே ஓகே
தேங்க்யூ சிஸ்
ம்